இப்பவேல்ல
ஆமா த நானு பாத்தரதில எல்லா இந்த முன்னடி உள்ள கால்ம இது
ஆமா இல்ல அது ஒன்னு ப்ராப்ளம் இல்லன்னு நெனைக்கிறே அதுவே ஆட்டோமெட்டிகிது ம் ஏன்னா உண்மையாலுமே அது வந்து எனக்கு எனோட நீண்ட நாள் ஆச அப்டின்னு கூட சொல்லலா
ம் எனக்கு அத பாத்தோனா டக்குனு உங்க ஞாபகம் தா தோழி வந்தது அதனால தா சரி பகிர்ந்துக்கலா அப்டின்னு
ஆ இல்ல எனக்கு இப்ப அதுக்கு ஜாமா வாங்குறது செலவு அப்டின்னு எனக்கு ஒண்ணு பெருசா தெரில
ம் ம் ம் ம்
இது இடவசதி அப்டிடுதா
ஆமா அவங்க ஆனா நாலு பேர் வச்சு குடும்பமா வச்சு இது பண்றாங்க தோழி அதையு பாத்தே க ஆ சென்னைல தா நெனைக்கறே தோழி
இல்ல இல்ல அதுதா என்னன்னா எனக்கு இப்ப வந்து எனக் எடவசதி வேணு எனக்கு பிள்ளைங்கள பாத்துக்கனுணா கூட எனக்கு பிரச்சனை இல்ல அக்கா பிள்ளைங்க கூட வந்து இருப்பாங்க பாத்துப்பாங்க அது எனக்கு பிரச்ச பிரச்சனை கிடையாது பிள்ளைங்கள பாத்தத்துக்கோங்க அவளுங்க காலேஜ் முடிச்சப் வீட்ல ஆ பாத்துக்க சொன்னா பாத்து பாளுங்க ஆனா வந்து ம் எனக்கு இப்ப எடவசதிதா இப்ப யோ சிக்கறே இப்போ ஒரு நம்ம இதுவே கடையா எடுத்துக்கிட்டோ அப்டின்னாக்கா நமக்கு அந்த கழுவுறது போறது வரதெல்லா எந்த பிரச்சையு இருக்காது
ஆமா
ஆ எல்லாமே கழுவோ சுத்தம் பண்ணி அள்ளி வைக்கிறோ அப்டின்னா கொண்டு போ வரறதுக்குல்லா ஈஸியா போயிடுங்க ஆனா வந்து இப்ப வீட்ல இருந்து நம்ம பண்றோம்னா நம்ம ஹவுஸ் ஓனர்தா அது ஒத்துக்கணு என்ன பண்ண போறங்கல்ல கொடுத்துருப்போ அப்டின்னா நிச்சயமா அவங்க பாப்பாங்க ஹவுஸ் ஓனரு ஆனா எங்கே இந்த சமைச்சு கொண்டு வராங்க போறது வருது அப்டின்றது அவங்ளுக்கு
கஷ்டதே இப்போ எங்களே பாத்திங்கனா இப்போ அங்கேனா எங்ளுக்கு பிரச்சனை இல்ல நாங்களே கழுவி ஊத்திட்டு இடம்லா இருக்கு போட்டுருவோ பூனை அதுவே அதுங்கள வந்திண் ணட்டு போடுங்க இங்க சுத்தமா இடம்ல சொல்லி ரொம்ப இதுக்காகவே பண்றதுக்கு கொஞ்ச யோசித் தேவையான
ஒரு ஆள் எடுத்துக்கிட்டாவே நம்ம குறைச்சது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு அந்த மாரி வேல நம்ம வாங்கற மாதிரி இருக்கு அவ்வளவுக்கு கிளீன் பண்றோ அப்டின்னா அதை கொண்டு போயி நம்ம போடணு எடுக்கணு எனக்கு ரொம்ப யூஸ் புல் தோழி எனக்கு ஆனா எனக்கு இது வந்து ரொம்ப ஆசை தோழி இந்த இந்த வேலை பாத்தோ அப்டின்னா நா கண்டிப்பா செத்தா சாவே என்னுடைய மனசுக்கு தோணுது ஆனா என்ன ஒண்ணுன்னா நமக்கு அதுக்கான எடவசதி இல்லங்குறது தா இப்ப ரொம்ப அதாவது நம்ம தனி வீடா இருந்துச்சு அப்டினா ஒன்னு கவல கடையாது ம்
நீங்க சொன்ன மாரி கழுவுன்னு கொள்ளணு அதுக்கு ரெண்டு பேர் வேணு அதுக்கப்புற வந்து ப மீதியெல்லா ஒருத்தாங்க பேசஞ்சி கெளறி வச்சாக்கா
ஏங்க எனக்கு எனக்கு ஒன்னு பிரச்சன இல்ல நா வந்து கொழம்பு எல்லாமே நானே செஞ்சிருவே எனக்குமே அதுக்கு வந்து எனக்கு கொட இருக்கறாங்க ஒரு ஒரு பாட்டியம்மா கூட அவுங்க வந்து நம்ம வீட்டு வேலைக்கெல்லா இங்க வருவாங்க அவங்கள கூட நான் கூப்புட்டுக்கிட்டேனா அவுங்க வந்து சுத்தம் பண்ணி குடுப்பாங்க
ம் ம் ம்
அதனால்ல எனக்கு ஆளல்லா இருக்கு இப்போ நம்ம ஆரம்பிக்குணுன்னா ஆளெல்லா இருக்கு இப்ப அவங்களுக்கொரு சம்பளோ குடுத்துட்டு நம்ம கொண்டாந்து வச்சிக்கலாற்னு வச்சுக்கோங்களே என்ன பண்ண போறாங்க மீனு மட்டு தா அவங்க தேச்சு தர போறாங்க மத்தபடி ராலு மட்டன் சிக்கன் மூணுமே நா கிளீன் பண்ணி அந்த மீன மட்டும் தேச்சு குடுத்தாங்கன்னா எனக்கு அது போது
ம் ம் ம்
கொழம்பு ராலு வறுவல் இந்த மாரி நம்ம செஞ்சிக்கிட்டோன்னா நமக்கு ரெண்டாவது வந்து வாடிக்கையாளர்கள் கொஞ்சோ நல்லாவே நம்மக்
ஆமாங் தோழி ஆமானங் தோழி நம்ம மொதலில் எதிர்பார்க்க முடியாதுயில்லவா அ போவோ போவோ இதாயிடும் தோழி
ஆமா அத வந்து நம்மோ வந்து வாடிக்கையாளறே சந்திக்கணு ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ அப்டியெல்லா நம்ம ஆரம்பிக்க கறத்துக்கு வேலருக்காது எல்லாத்திலையு ஒரு ஒரு கிலோ நம்ம வச்சு ஆரம்பிச்சோ அப்டினாக்கா தொடர்ச்சி கொரு வாரத்துக்கு எவ்ளோவு வருது என்ன ஏது அப்டின்
ஆமா தெரிய வரும் நமக்கு கொஞ்சோ புரிஞ்சு இது பண்ண முடியு
ஆமா ஒரு ஒரு கிலோன்றது நம்ம இப்ப ஒரு கிலோ மட்டன்னாவே ஆயிரூபாய் வந்துருது
ம் கண்டிப்பா தோழி அப்டி இல்லேன்னா தோழி எனக்கு இன்னொன்னு தோணுது தோழி இந்த மால நேரத்தில் அந்த ஆர்ற ஏழு மணி நேரத்தில் இந்த சூப்பு அந்த மாரி பண்ணுவார்கள் தோழி
இல்ல இல்ல சூப்புன்னா இப்ப எல்லாதடத்திலேயு மூளைக்கு மூள சூப்புருக்கு
ம் ம் ம் இல்ல மா அந்த இரவ் மா தஞ்சு அந்த மேரி தோழி சொல்றே
இல்லேல்ல ஆ அதுல எனக்கு தெரியாது மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு அந்த மாரி போடுறாங்க
ம்
இப்ப மா இப்ப எனக்கு எதுத்தா மாரி பாத்தீங்கன்னா நம்ம வீடுருக்குல்லையா நம்ம வீட்டுக்கு எதுத்தா மாரியே ஒரு அதுக்கு பக்கத்துலேயே மட்டன் சூப்பு கடருக்கு
ஓ
ஆ அது மேரி சூப்பு வந்து அது ஓரளவுக் இல்ல நா இங்கேன்னு சொல்றத விட அ இப்ப நம்ம சீமாண்டிக்கு பக்கத்துல கூட ஒரு சூப்பு கடருக்கே ம்
ஓ ஆ ஆமா ஆமாங் தோழி நானும் பாத்துருக்கே
அதோட சீமாண்டிக்கு பக்கத்துல அந்த அந்த லைன்லயே பாத்தீங்கன்னா ட்டு மூணு சூப்பு கடருக்கு அது வந்து அதாது இதே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோனா நம்ம ஊர்ல இல்லாத கடையா ஆரம்பிக்கணு ஆ இப்ப நா சொல்ற கட அப்டினா நா இருக் கறத இந்த ஊர்ல வந்து இல்ல அப்டின்னுதா நா நனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரிக்கும் அந்தமாரி கட இல்ல
ம் புரிது புரிது
எனா இந்த வெறு கொழம்பு மட்டு குடுக்கறமாரி கட இங்க இல்ல
ஆமா தோழி இந்தமாரி நம்ப
இப்ப எதுமே யாரு வெக்காத அளவுக்கு இந்தமாரி டிஃப்ரெண்ட்டா எடுத்து பண்ணாதா எல்லா வாங்குவாங்க தோழி
ஆமா என்னன்னா இப்போ எல்லாருமே அவசர அவசரமா வேலைக்கு ஓட்றமாரிதான இருக்கறாங்க ஆ அந்தமாரி கட்டத்துல அப்டின்னா நம்ம ஒரு மூடி கொழம்பு வெச்சு குடு தோனா எல்லாரு கொஞ்ஜோ சாதோ கட்டிட்டு வந்துட்டாகூட வெறு சாதோ கொஞ்சோ இங்க குழம்பு வாங்கிப் பாங்கல்ல சாப்பாடா வாங்குறோ அப்டினா கொறஞ்சது நூறுபா வருது
ம்
இப்ப வந்து நம்ம இப்போ கொஞ்ஜோ கொழம்பு இல்ல இது இந்தமாரி ஒரு பீஸு மீனு அந்தமாரி வெச் டோ அப்டின்னாக்கா அவுங்குளுக்கு ஈஸியா போய்டு நமக்கு வந்து கொஞ்ஜோ நமக்கு நஷ்டமு வரக்கூடாது ரொம்பவு லாபமு வேண் நம்ம வேல செய்றோ அந்த வேல செய்யற காசு நமக்கு கடைக்கணு அந்த ஒரு நாள் சம்பளோங்கறது கடைக்கணு அதாவ்து நம்ம இன்னொருத்தர்ட்ட போய் கை நீட்டி சம்பளோ வாங்கறதுக்கு நம்ம ஒரு பிஸ் னஸ் பண்றோ அந்த சம்பளத்த எடுக்குறோன்றதவிட போய்ரு ஆ அது வந்து அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த எடத்துக்கு நவுர்றது கொஞ்ஜோ ஈஸியா இருக்கு பாருங்க
கண்டிப்பா தோழி ஆனா கொஞ்ஜோ பாத்து முடிவெடுத்து பண்ணணு தோழி
ஆமா கண்டிப்பா அத வந்து கொஞ்ஜோ பாத்து நம்ம வந்து நிதானமா முடிவெடுக்கணு இப்ப சிக்கன் கழுவுறதோ மட்டன் கழுவுறதோ வேல கெடையாது அதுமாரி மீன் கழுவுறதுதா வேலையே மெய்னான வேல ஆனா வரவங்க வந்து சிக்கன் மட்டன் கொழம்பு மட்டுமே கேட்டு வர மாட்டாங்க
ஆமா
ஆ வந்து அதிகபட்சோ சாப்பற்றது அப்டின்னாக்கா நறைய பேர் மீன் கொழம்புதா கேப்பாங்க இப்போ நார்மலா ஒரு மீன் கொழம்பு வாங்குறீங்கன்னா மீன் வாங்குறீங்கன்னா இரநூரூவா முன்னூரூவா சொல்றாங்க போல இது செ ஆ அதுல இருக்கும்பொழுது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது கொஞ்ஜோ இதாதா இருக்கும்போல எனக்கு
இப்ப பாத்தீங்கன்னா தோழி கோலா மீன்லா சொல்றாங்கள தோழி அதெல்லா நூருவா நூருவாய்கின் குடுத்தா எழுமீனு எட்டுமீனு
ஆ இல்ல ஆ கரெக்ட்டுதா ஆனா வந்து எல்லாருமே அந்த மீன் சாப்புடுவாங்களானா சாப்பட மாட்டாங்க இப்போ அதிகமா ஆமா எல்லாரு சாப்பட மாட்டாங்க இப்ப வந்து எல்லாரு அதிகமா எல்லாரு சாப்படக்கூடிய மீன் அப்டின்னா இந்த செவப்பு மீன் இருக்குல்லையா
ஆமா
ஆ அந்த மீன் வந்து நார் எனா அதுல முள்ளு இருக்காது அது நறைய பேர் விரும்பி சாப்பட கன்னகுளி டேஸ்ட்டாவு இருக்கு ஆ அதுமாதிரி நம் முல்வாலை மீனுன் சொல்லி அதுவே கிலோவே ஆயரூபா அந்தமாரி வரு முல்வாலை அப்டின் சொல் அதெல்லா நல்லாருக்கு சாப்பட்றதுக்கு ஆ வஞ்சன அதுதா ஆ அதெல்லாமே நல்லாருக்கு வஞ்சர மீன்லா சாப்பறதுக்கு என்னன்னா ஆனாலு இ வெல வந்து அதிகமா இருக்கு கிலோ கணக்குன் போனீங்கன்னா வெல அதிகமா இருக்கு
ஆமா வஞ்சர மீனு நார்மலாவே அதுல வெல அதிகோதா உங்குளுக்கு
ஆ இப்போ நம்ம வந்து இப்போ இப்ப அதாவ்து நம்ம நா அசைவ பொருள் ஒரு இத பொறுத்த அளவு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து மட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிலோ ஆயரூபா வந்துருது எட்நூறுபா வந்துருதில்லையா அதுக்கு வந்து இப்ப நீங்க வெங்காயம் தக்காளி பழம் இதெல்லா வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரூபா வந்துருது
ம்
இதுவே நீங்க சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தோராயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கனே இப்ப முன்னூறுவா வந்துருது சோ ஒரு கிலோ சிக்கன் வாங்கனோனா அது கண்டிப்பா நமக்கு பத்தாது சோ அதுக்கு நம்ம ரெண்டு கிலோ சிக்கன் வாங் அதா இப்ப நம சரியா இருக்கு ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ வாங்கணு ஏனா மட்டன் கூட நம்ம கொழம்பு மட்டு வப்போ வறுவல் வைக்க வேண்டான்னு வச்சுக்கோங்க ஆனா சிக்கன் இல்லனா கொழம்பு வைக்கணு பாக்கி வருவலு வைக்கணு
ஆமா கண்டிப்பா அது வச்சாதா இ
ஆ நல்லாருக்கு சாப்புறதுக்கு சோ யாருக்குவே ஆயிரூபா இது ஒரு ஆயிரூபானா இது ரெண்யிரூபா வந்துருச்சு சோ மீன் வகைகள் எடுத் த்துகிட்டீங்க அப்டின்னாக்கா ஒரு மீன் கோழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மீன் வறுக்கறதுக்கு தா வாங்குற மாதிரி இருக்கு பிகாஸ் சேப்பு மீனு அப்டின்னு சொன்னா அத கொழம்பு வச்சிக்கலா அது ஒடையாம அப்டியே இருக்கு இதுவே
என்ன தோழி ஆ தோழி நீங்க பேசுறது கேக்கல
ப்ளீஸ்
என்ன தோழி புரியல
ஆ பாற மீன் ஆ ஆ
ம் இல்லல்ல அததா என்ன சொல்றன்னா இப்ப கொழம்பு வைக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு
தோழி